ஹலோ
க்குதுங்களா
ஆஹ் கேக்குதுப்பா சொல்லு
ன் றீங்க
ப்ரோ சும்மாதான் வீட்டுல பாப்பா கூட இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
ஆஹ் நானும் இப்பதான் அக்கா வந்தேன் வீட்டுக்கு சும்மாதான் இருக்கேன் ஆஹ் ஏன் கா இல்லக்கா இன்னைக்கு பெர்மிஷன் கொஞ்சம் வெளியே போறேன் அதனால பெர்மிஷன் எடுத்ததுனால சீக்கிரம் வந்துட்டேன்க்கா
ஓ செரி செரி
அக்கா நீங்க வரல அதான் கால் பண்ணன் என்னாச்சும் உடம்புந்தான் சரியல்லைங்களா
இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் பாப்பாக்குதான் உடம்பு சரிய இல்ல காலையில கிளம்பிட்டேன் திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீவரு வாமிட் எல்லாம் வந்துடுச்சா சரி அதனால லீவ் போட்டு அப்புறம் ஆபீஸ்லயே வந்து டி எல் கிட்டேன் சொல்லிட்டேன் அவங்களும் ஓகேமா நீங்க முடிஞ்சாஆ வாங்க அப்படின்னு சொல்ல என்னால முடியாது பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரிய இல்லாம இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன்
சேரி சேரிக்கா என்னாச்சு இப்ப பரவாயில்லைங்களா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா
ஆஹ் இல்ல இதுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போகனும் காலையில இருந்து மருந்து எல்லாம் குடுத்துட்டேன் பாரசிட்டமால் எல்லாம் குடுத்து பார்த்த ன் ஜொரம் வந்து விட்டு விட்டு வந்துட்டு போகுது இப்ப ஆறு மணிக்கு மேல தான் குழந்தைங்க டாக்டர் வருவாரு அவங்கள எப்பவுமே அவகிட்டதான் கூட்டு போய் காமிப்பேன் ஆறு மணிக்கு மேல தா தான் வருவாங்க இதுக்கு அப்புறோ தான் அவள கூட்டிட்டு போகணும்
ஆஹ் என்னாச்சுக்கா திடீர்னு உடம் சர்ல என்னா தண்ணில எதும் விளாடுனாங்களா
தெரியலப்பா இப்ப வர நிறைய என்னமோ இப்ப முன்னாடிலாம் வந்து கொரோனாலாம் வந்துட்டு இருந்தது இப்ப ஏதோ நிறைய குழந்தைங்களுக்கு கிருமிலாம் பரவிட்டு இருக்கு அப்படில்லாம் சொல்றாங்க அஹ் நேத்து கேட்டா ஸ்கூல்ல ஒரு பொண்ணு வந்து இருமிட்டு இருந்தாமா ஜொரோன்னு சொல்லிட்டு இருந்தா அப்பரோம் பாத் தா நைட்டு நைட் ட்டெல்லா ஃபுல்லா அப்படியே ஜுரம் விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துச்சு காலையில பார்த்தா ஒரே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்ரோ உம் மருந்து எல்லாம் குடுத்து கொஞ்சம் கஞ்சி எல்லாம் வச்சு குடுத்தேன் கொஞ்சோதான் சாப்ட்டா இதுக்கப்றோதா கூட்டு போயிட் என்னனு பா பாக்கணும்
சேரிங்க்கா கூட்டிட்டு போங்க என்ன சொல்றாங்க பாருங்க பாத்து பத் பத்திரமா பாத்துக்கோங்க
சரி சரிப்பா பாத்துக்கறேன் பாத்து பாத்துக்றே அப்ரோ இன்னைக்கு என்ன இது ஃபைல்லா வந்துச்சா
ஆ எல்லாமே வந்துச்சுதான்கா ஒர்க் தா வந்து அதிகமா இருக்கு நீங்க வர்ரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒர்க்க வந்து ஜிசி கொஞ்ச பார்த்தாங்க டிஎல் பாக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறோ அவங்களுக்கே நிறைய ஒர்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்றோ அவங்க பாத்துட்டுருந்தாங்க நீங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா இன்னைக்கு ஜாலியா இருந்துச்சு நம்மளுக்கு ஃபன் கேம்ஸ்லா வச்சாங்க இன்னைக்கி
ஐயய்யோ நா வர்லான்னாப்பா நனைச்சே பார்த்தா திடீர்னு குழந்தைக்கு இந்த மாரி குழந்தைன்னா தெரியும்ல நா அவங்களுக்கு அவங்களுக்கு எதனா ஒன்னா என்னால விட முடியாதுல்ல பாத்துக்கவு ஆள் இல்ல சோ அதா என்னால வர முடியல ஜாலியா இருந்தீங்ளா
ஆ நல்லதாக்க இருந்துச்சு இப்போ ஒர்க்லோடு் எல்லா நம்மளுக்கு நறைய இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி விளையாட்டுலா எதுனா வைக்கணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்களா அதனாலே வந் இ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாரி நம்ம எப்ப ஃப்யா இருக்கமோ அப்ப போய்ட்டு வ வந்து ஈவினிங் ஒன் ஃகார்ஸு அ சாயந்திரத்த எதனா ஒன் ஆர்ல வந்து விளையாட சொல்லியிருக்காங்க
பரவாயில்ல அப்போ நல்லதுதா நமக்கு ஒரே வேல பாத்துட்டே இருந்தா ஒரு மாரி அப்டே தலலா வலிக்கிற மாரி இருக்கு இப்ப கொஞ்ச ஓரளவுக்கு அப்படியே நல்லா இருக்கு
ஆமாங்க்கா நம்ம டிஎல்லு வந்து கேட்ட ஒன்னே பெர்மிஷன் குடுத்துட்டாங்க இ ஆர்ரு வந்து மெயில் பண்ணாங்க சேரி தியெல்லா வந்து போயிட்டு விளையாடுங்க உங்களுக்கு இன்னூன்னு தெரியுமா டீல்லா வந்து நம்ம கூட விளையாட் யாரு
ஐயோ அதுசயதா போ
அவரு டான்ஸ் ஆடினாங்க பாட்டு எல்லா பாடினாங்க நல்லா இருந்துச்சு ஒரே ஃபன்னா இருந்துச்சு
நம வே முடல நா மிஸ் பண்ணிட்டே போ இது வீடியோல எடுத்து வச்சீங்களா ஃபோ
ஆ
ஹலோ கேக்குதா
இருக்காக
புரியலப்பா
ஆ இல்ல இப்ப நம்ம ஃபோன்ல அலர்ட் கடையாது இல்வீங்களா நம ஃபோன் எடுத்து து ட்டு வரக்கூடாது இல்வீங்களா அதனால ய நாமே எடுத்து காங்க அ அவங்க கிட்ட கேட்டோ அமுச்சு விடுறே அப்படின்னு சொன்னாங்க அவங்க அமிச்சாங்கன்னா உங்களுக்கு அனுப்புறே பாருங்க நல்லா இருந்
சேரி சேரி நம்ம முன்னாடி மட்டு அப்பிடியே கோவமா சீரியஸா இருக் பாரு இப்ப பத்தியா நல்லா கேமுன்னு வந்தது ஜாலியா இருந்திருக்காரு
ஆமா அவங்கதா நம்மள வந்து வாங்க டான்ஸ் அடிங்கன்னா நாங்க எல்லாரு தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்தோ அவுங்கதா வந்து ஆடிங்க ஆடி சொல்ட்டு பாட்டெல்லா போட்டுடனே அவங்கதா ஃபர்ஸ்ட் ஆனாங்களே அத வச்சிதா நாங்களளுமே ஆடனோ
பரவாயில்ல நா தா பாக்காம விட்டுட்டே அந்த காட்சி எல்லா
ஆமா அதுதா எடுத்திருக்காங்க நீங்களா வீடியோ அது வந்துச்சுன்னா நா உங்களுக்கு அனுப்புறே நீங்களு பாருங்க நல்லா இருந்துச்சி ஆனா நீங் இன்னதா இல்லாதா ஒரு மனசு கஷ் தத்மா இருந்துச்சி
அத வாரோ வாரோ இனிமே வைக்க போறாங்கன் சொல்றீங்களா அடுத்த வாரோ பாத்துக்கலா
ஆ ஆமா ஆனா நம்ம டீஎல் எப்பிடி வருவாங்க அவங்கள தெரியவிங்கன்னே வேல இருந்துச்சுன்னா வரமாட்டாங்க இன்னிக்கு அவுங்களுக்கு கொஞ்சோ வேலையு இல்ல எதுவுமே இல்ல கொஞ்சோ ஃப்ரீயா இருந்தனால வந்தாக வ
இந்த டிசம்பர் மாசத்துல்லா நம்மளுக்கு இ கிளைண்ட் எல்லா எப்பிடியோ லீவுக்கு போயிடுவாங்க அந்த டைம்ல எல்லா வேல
ஆ சேரி அப்ப வேணா இது பண்ணலா ஆனா நாளைக் வந்துருவீங்களா அக்கா
ம் கண்டிப்பா வந்துருவே இப்போ நானு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துட்டே நா என்னென்னு கேட்டுட்டு நாளைக்கு பெர்மிஷன் போட்டுருதா இருந்தா பாக்குறே இல்லன்னா வந்துருவே காலையிலேயே வந்துருவே
ஆ சேரிங்கா டீம் லன்ச்சி வேற பிளான் பண்ணாங்க சேரி நீங்களு வேர் இல்ல இன்னொருத்தவங்களு வர்லிங்களா அதனால வந்து சேர் டி வேண்டா எல்லாரு இருக்கம் போது கலந்து பேசி நம்ம வெச்சிர்லா அப்பிடின் சொல்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குதா ஏ சேரி ஏசில பேர் வந்து செவ்வா கிழம சாப்டமாட்டாங்க சொன்னாங்க சில பேர் நா சனிகிழம சாப்ட மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாங்க சேரியா எல்லாருவரணு பொதுவா எந்த நாள் எல்லாரு சாப்புடுவாங்க வேற எதுவு இந்த மாரி அம்மாவாச அதுல்லா இல்லாம எப்ப நம்ம எல்லாரு ஓகேன் சொல்றோ அப்பிடின் சொல்ட்டு பேசிட்டு இருக்காங்க
சேரி சேரி அப்ப நாளைக்கு வந்தா எல்லாருகிட்டயு பேசிட்டு என்ன பண்லான் பாத்துட்டு அடுத்த வாரத் த்துல எப்பனா எல்லாரும் சாப்புடுற ஒரு நாளா பாத்து வச்சிரலாம் எல்லாருகிட்டயும் பேசிட்டு என்னப் பண்லான்னு பாக்லாம்
ஆஹ் அதாங்காவே தான் வேணும்
ஹலோ கேக்குதா சிக்னல் ப்ராப்ளமா ஹலோ நான் பேசுறது கேக்குதுங்ளா